ஆ சொல்லுங்க தோழி
ஆ அக்கா நல்லாருக்கீங்களா பண்டிக எல்லா வருது ஜவுளி எடுக்க போகணு அதா உங்ககிட்ட அத பத்தி கேக்கலா நீங்க எப்ப போறீங்க சேந்து போகலாங்கற மாதிரி பாத்தே
பண்டிகை ஆ சேந்தே போகலா நம்ப அ வேலையெல்லா கொஞ்சோ முடிச்சு வச்சுட்டு இப்ப ஆ ஒரே கடைல போய் எடுத்துடலாமா இல்ல எப்டி பசங்களுக்கு சேத்து எல்லாத்துக்கு ஒன்னாவே முடிச்சுட்டு வந்து ஒரே நாள்லே முடிச்சுட்டு வந்துரலாமா எப்டி
ஒரே நாள்ல முடிக்கலாம்க்கா ஆனா நமக்கு ஒரு கடைல எடுத்துட்டு அப்டியே வந்துட்டோம்னா திருப்தியா இருக்காது அடு த்தவங்க போட்டுக்கிற பாத்தா அதா அவுங்க நம்மள விட நல்லா எடுத்திருக்காங்களேங்கிற மாதிரி தீபாவளி அன்னைக்கு தோணு அதனால என்னன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமய தேர்வு செஞ்சு அன்னைக்கு பிள்ளைங்கள்ல்லா வீட்ல இருப்பாங்கல்ல நம்ம ரெண்டு பேரு அப்டியே நம்ப குடும்பத்தோட சேந்து போய் எல்லாருக்கு பிடிச்ச அளவுல எடுத்துப்போமா ஏன்னா பிள்ளைங்கள விட்டுட்டு போனோம்னா சில நேரங்கள்ல அளவு தப்பா எடுத்துட்டு வந்துறோ அத மாத்த ஒரு தடவ போக வேண்டியதா இருக்கு
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா அங்க போய்ட்டு அதுக்கப்புறோ நம்ம எடுத்துட்டு வந்தது பிடிக்கல அப்டின்னு சொல்லிட்டாங்க திருப்பி நம்ம தா அலையிற மாதிரி இருக்கு அ பசங்களையு கூட்டிட்டு போய் எடுத்தாக்கா அவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாவு இருக்கு பசங்க நம்ம கூட இருந்தாங்க அப்டின் சொல்ட்டு அப்டியே அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்டே பாத்துட்டு ஆ அவ்ங்களு புடிச்சதயு வாங்கிட்டு நம்ம அப்டியே சாப்ட்டுட்டு அப்டே ரௌண்ட் அடிச்சுட்டு வர்லா கர கரெக்ட்
ரொம்ப சரியா சொன்னீங்க ஞாயித்துக்கெழமைல போறோங்கும் போது நம்ப அன்னைக்கி சமையலுமே வீட்ல திரும்பி வந்துலா செய்ய முடியாது ஒரு மதிய சாப்பாடையு அங்கயே முடிச்சிட்டு வந்துடுவோ அ புள்ளைங்களுக்கு நம்ப புடிக்கிற மாதிரி தா எடுக்கணுனா பாத்தோம்னா அவுங்க அத வேற மாதிரி டிசைன் சொல்லுவாங்க நம்ப அவ்ங்கள அழிச்சிட்டு பேய்றத்தா நல்லது இப்ப பண்டிகைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போவுமா ஏன்னா இன்னு ஒரு மாதம் இருக்குல்ல
கண்டிப்பா ஆமா முன்னாடியே இப்ப எடுத்துட் வந்த்ருவோ இல்லன்னா அதுக்கப்பறோ வர வர வர ரொம்ப கும்பல் வந்துரு நம்ம போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கணு அது புள்ளைங்களையு வேற அழச்சிட்டு போறனால நம் முன்னாடியே போய் எடு த்துட்டு வர்றத்தா நல்லது அதுக்கப்றொ நம்ம பிள்ளைங்களுமே அதப் பத்தி ரொம்ப சந்தோஸ் மா எல்லாத்திட்டையு சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க போய் எடுத்துட்டு வந்துட்டோ நீங்க போய் எடுக்கலையா அப்டிங்கெறது ஆ கண்டிப்பா நம்ம முன்னாடியே போய்ருவோ அதுக்கு வர ஞாய்த்துக்கெழமயே போய்க்குவோ அப்போ நம்ப
நிச்சியமா அதே மாதிரி பலகாரொ செய்யணு இந்த தடவ வந்து அவங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கி இருக் குறதுனால இப்ப என்னனா அவ்ங்க வேல பாக்குறவங்களுக்குமே நம்ப ஸ்வீட்டெல்லா குடுக்கணு ஒரு பாக்ஸ் போட்டு எல்லா வகையானது அப்டின் சொல்லிட்டாங்க அவ்ங்க என்னுட்ட என்னா சொன்னாங்கனா கடையில வாங்கிக்லாமா இல்ல வீட்லயே உன்னால செஞ்சிட முடியுமா கொஞ்சொ மி ச்சமாகும்ல அப்டின் சொன்னாங்க நானு ஆர்வத்துல சரின் சொல்லி ட்ட ஆனா என்னால செய்ய முடியுமானு தெரிய்ல என்னென்னலா செய்லா சொல்லுங்க
நம்ம எப்போது செய்ற மாதிரி இந்த முறுக்கு ஒன்ன செஞ்சுக்குவோ அப்றொ நீங்கள் சொன்ன மாரி அந்தா இது அதிர்சத்துக்கு அவ்ங்க சொன்னாங்கல்ல அவ்ங்க வீட்டலயே நம்ம வாய்ங்க்கிவோ ஏனா அவங்களுக்கு இப்பதா ஃபஸ்ட் டைம் பண்றே அப்டின் சொல்லி சொன்னாங்க நாம ஒரு அவ்ங்களு க்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாரியு இருக்கு அவ்ங்களுக் நமக்கு ஒரு வேல கொறைவாவு இருக்குற மாரி இருக்கு அதிர்சொ வந்து அவுங்கள்ட்ட கம்மியா தா வெல சொல்லியிருந்தாங்க அதனால அவுங்கள்ட்ட பீஸ் கணக்குல நம்ம அவ்ங்க அவுங்கள்ட்டயே வாங்கிக்கலா அதுக்கப்றொ வேற சின்னச் சின்ன ச தீனியெல்லா நம்ம செஞ்சி க்கலா ஆ ஸ்வீட் எல்லா நம்ம கடைலயே வாங்கிக்கலா
சரிங்க இப்ப வந்துட்டு நீங்க சொன்னது மாரி வெ தீபாவளி நேரங்கள்ல வீட்லயே உணவு இந்த பத பலகாரம்லா செஞ்சி ப்பாங்க அவ்ங்களுக்கு நம்ம ஒரு ஆட்ரு குடுத்தோம்னா அவ்ங்களுக்கு ஒரு வருமானமா இருக்கூன் சொல்றீங்க நல்ல விஷயந்தா நா அல்வா கூட வீட்லயே செய்வ அதோட செய்முறை சொல்லவா அது கரெக்ட்டு தானான் சொல்றீங்களா
ஆ சொல்லுங்க பாப்போ
இப்போ வந்து சம்பா கோதுமைனு சொல்லுவாங்கல்ல முழு கோதுமையா நாங்க கடைல வாங்கிப்போ வாங்கி முதல் நாள் ஊற வச்சிடுவேன் மொதல் நாள் ஊர வச்சிடுவ முதல் நாள் வந்து ஒரு ஐந்து மணி நேரங் கிட்ட கோதுமை ஊறிட்டுனா அத வந்து க்ரைண்டர்ல போட்டு அதிகமா தண்ணி ஊத்தாம அந்த கோதுமைய ஓட உடுவோ அப்போ ஓடம் மோது என்னன்னா பசும் பால் இருக்கும்ல அந்த மாதிரி வெள்ள கலர்ல பாலா வரு கோதுமையோட சக்கைகள் பாத்தீங்கன்னா பபுல்காம்ல இருக்குல்ல
ம்
அந்த மாதிரி கம்மு கம்மா கிரைண்டர்ல ஒட்டிக்கும் அந்த பால் வர வர நா இருக்குங்க டம்ளர்ல எடுத்து எடுத்து வச்சுபோம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓடுனதுக்கு அப்பறோம் அந்த கோதுமைய அள்ளி ஒரு வெள்ளை துணியில வச்சு ஏற்கனவே பால் எடுத்து வச்சிருக்கோம்ல்ல பால்னா கோதுமைையில இருந்து வர்ற பால் அதுல இந்த துணியில உள்ளதையும் வடிகட்டிட்டு புழிஞ்சு புழிஞ்சிட்டு அரைச்சு ஓட விட்டோம்னா பால் வந்துட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அது கோதுமை சக்கையா போற மட்டும் இந்த பாலை எடுத்துடுவோம் அதை நம்ம எந்த பாத்திரத்துல வச்சிருக்கோமோ அதோட வாயில ஒரு துண்ட போட்டு கட்டிட்டோம்னா அடியில கோதுமை பால் தனியா தங்கிடும் மேல தண்ணீர் தனியா வந்துடும் அந்த தண்ணிய வடிகட்டிட்டு வழக்கமான அல்வா செய்வோம் நீங்க எப்படி செய்வீங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா
நான் இன்ன வரையில செஞ்சதே இல்லை தோழி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செஞ்சு கொடுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நானு இந்த தடவை நீங்க அல்வாப்பண்ணுங்க நீங்க நான் இன்ன வரை செஞ்சது இல்ல ந நார்மலா இந்த நம்ம நம்ம த தீபாவளி செய்ரமாரி அ இந்த ஓலப்பக்கோடா குலோப்ஜாம் இந்த முறுக்கு இது மட்டும்
ஓலபக்கோடா எப்படி செய்வீங்க எனக்கு அது ஒ பஜ்ஜி மாதிரி சத சதன்னு போயிடுது நீ எப்படி மொரு மொரு ன்னு செய்வீங்களா எப்படி செய்வீங்க சொல்லுங்க
நம்ம க கடலை மாவு எடுத்துக்கிறோம் கடலை மாவுல கொஞ்சம் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் நெறைய சேர்த்துக்கணும் தோழி
ஓ அரிசி மாவு சேர்க்கணுமா அது சேர்க்காம தான் எனக்கு அப்படி வந்துட்டு செரி சொல்லுங்க
நீங்க சொன்ன மாரி கடலை மாவு மட்டுமே போட்டாக்க மரு பதப்பதப்பா இருக்கும் அது பண்ண கூடாது கொஞ்சம் அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போதான் உங்களுக்கு அந்த மொரு மொருப்பு தன்மை கிடைக்கும் ஆ இ கடலம் க கடல் கட கடலை மாவு ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் லைட்டா அந்த சோடா மாவுன்னு சொல்லுவாங்களா அந்த சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க கலருக்கு கொஞ்சம் அந்த மா அது நம்ம கேசரி பவுடர்லயும் மஞ்சள் ஒன்னு இருக்கும் அதை ஒன்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஓமம் அதை வந்து நல்லா கையில அப்படின்னு நச்சுக்கிட்டு போட்டுங்க கொஞ்சம் ஜீரகம் அதே கையில நல்லா நசிக்கி விட்டு போட்டுருங்க மிளகா தூள் போட்டுக்கணும் நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பெசறிட்டு நம்ம எப்போதும் நம்ம முறுக்கு குழாவுல போடுற மாதிரியேஇதை வந்து டேரக்ட்டா நீங்கள் அந்த எண்ணெய சட்டியிலேயே போட்டுருங்க புழிஞ்சு எடுத்தீங்கனாக்க நல்லா மொறு மொரு ப்பாக கெடைக்கும்
சரிங்க நான் அந்த மாதிரி குளோ குலாப் ஜாமுன் நல்லா உருண்டையா செஞ்சுடுவேன் குலாப் ஜாமுன் செய்முறை சொல்லவா நீங்களும் செய்யுங்க இந்த தடவைீட்டுல நீங்க எப்பொழுதும் கடையில தானே வாங்குறதான் சொன்னீங்க இந்த தடவை வீட்லயே செய்யுங்க
ம்
குலாப் ஜாமுன் மாவு இருக்குல்ல அது கடையிலேயே ரெடி மிக்ஸ் விக்கிம்ல அத வாங்கிட்டு அதுல வந்துட்டு பசும் பால் இருக்கும்ல பால் லைட்டா சேர்த்துட்டு நம்ம தண்ணியில மாவை கொட்டக்க கூடாது அது கொழ கொழப்பா போயிடும் அதெல்லாம் பாத்து த்தரத்துல மாவ கொட்டிக்கணு அதுல தேவையான அளவு பால் ஊத்திட்டு பெசைங்க நல்ல ஒரு கட்டி பக்குவத்துக்கு வரம்போது சிறிதளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்ல அழுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மாவு அதுல மேலாக்க கொஞ்சமா நெய் விட்டு பெசைஞ்சு ஒரு பத்து நிமிடத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷொ அந்த மாவ அப்டியே எடுத்து வச்சிரணு அது பெரிய உருண்டையா வச்சுட்டு அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளா அப்பறமா கையில நெய் தொட்டுக்கிட்டு அத உருட்டனம்னா கொஞ்சோ அந்த உருண்டைகள் வேகும் போது மணமாவு இருக்கூ நெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளா கையால உருட் டி வச்சுட்டு ஜீரா பாவு ரெடி பண்ணனு நீங்க எப்பொழுதும் வழக்கமா ஜீராப்பாவு ரெடி பண்ணுவீங்கல்ல அதே மாதிரிதா ஒரு பாத்தரத்துல வந்துட்டு கொ சிறிதளவு தண்ணி வச்சு அதிகமான அளவு ஜீனி போட்டு அது கொதிச்சி கம்பி பதத்துக்கும் கொஞ்சொ இடைவெளி பதத்துல வரம்போது அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஜீரா அற சூட்டுக்கு ஆறட்டு உன்னொரு வானெலில எண்ணெய சூடு பண்ணி மிதமான வெப்பநிலை தா குலாப் ஜாமுனுக்கு வச்சுக்கணு ரொம்ப வெப்பம் வச்சோன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களே சூட்டுல போட்டோன மேல் பகுதி கருகிடு உள்ள வேகாது மிதமான வெப்பத்துல போட்டு அது நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கு வறுத்தெடுத்து அந்த குலாப் ஜாமுன நேரடியா அந்த ஜீராப் பாகுல போட்ரக் கூடாது ஆற வச்சு மறுபடியு அந்த ஜீராப்பாகுல போடணு அதுல நீங்க மனத்துக்கு வேன்னா வந்துட்டு ஏலக்காய் போட்டுக்கலா நெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா அந்த பாகு நல்லா மனமா இருக்குங்க்கா
கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே நா செஞ்சதுக்கான ஒரு திருப்தி எனக்கு கெடைக்குது கண்டிப்பா நா இந்த தீபாவளிக்கு அத நா செய்றே குலோப் ஜான் செய்றேன் நான்
வேற ஏதேனும் தீபாவளிக்கு ஒரு திட்டம் இருக்கா உங்களுக்கு இந்த முறை சிறப்பா செய்யணுனு நம்ப நம்ப தெருவுல இருக்கிற பெண்கள் எல்லாரு வந்துட்டு ஒரே மாதிரி பொடவை எடுத்துப்போமா தீபாவளி அன்னைக்கி
ம் எடுப்போ அது இன்னு சுவாரஸ்யமா இருக்லா நல்லா இல்ல அது பொங்கலுக்குல்ல எடுக்லான் சொல்லி சொல்லி இருந்தாங்க பொங்கலப்ப எடுத்துக்லா அப்டின்ற மாரி பேசியிருந்தாங்க அது நம்ம பேசுவோ ஆமா அடுத்தது பொங்கல் தா அப்ப பொங்கல் அப்ப நம்ப வெளியில வச்சு பொங்கல் செய்வோம்ல அப்ப எல்லோருமே ஒரே மாதிரி பொடவ கட்டிக்கலாம் அப்டின்ற மாரி பேசி இருந்தாங்க அ
நிச்சயமா நீங்க சொல்றது புரிது ஆமா பொங்கலு வந்துட்டு பொங்கலுக்கு இந்த தடவ முன்னாடியே ஒரு திட்டம் வச்சுடுவோ நம்ப பகுதியில இருக்க பெண்கள் எல்லாருக்கு சேத்து மொதல்ல செல்லுல ஒரு குரூப்ப ரெடி பண்ணுவோ எல்லாரோட நம்பரையு கலெக்ட் பண்ணிட்டு ஒரு குரூப்பு வச்சிடுவோ அதுல வந்து நம்ப எல்லாருட்டயு வந்து பொங்கலுக்கு ஏன்னா நம்பளே முடிவெடுத்ததா இருக் க்க கூடாதுல்ல எம்ப தீபாவளிலேருந்து தி திட்டம் போட்டாதா பொங்கல் டையத்துல நம்ம நல்லா பண்ண முடியு அவுங்கவுங்களுக்கு பொங்கல் இங்கு என்னெல்லாம் பண்ணலானு ஒரு விருப்பம் இருக்குன்னு கேப்போ நீங்க என்னல்லா ஐடியா வச்சிருக்கீங்க
பொங்கல் நம்ம எப்போது கொண்டாட்ற மாரி இல்லாம இந்ததடவ கொஞ்ச வித்தியாசமா எல்லாருமே வரேண்ட்ருக்காங்க தீபாவளி முடிஞ்சுட்டு தீபாவளிக்கே நம்ம வீட்டுக்கு எல்லாரு வரேன்ருக்காங்க ஆ தீபாவளி முடிச்சுட்டு நம்ம ஒரு நாள் பேசி நம்ம அந்த பொடவையெல்லா எடுத்து ஒன்னா ஒரே மாதிரி பொடவ கட் கட்டலாம் அப்டின் சொல்ட்டு வெளில வச்சு பொங்கல் செய்வோ அப்ப அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பொங்கல் தானே எல்லாரும் குடுத்துட்டு அன்னைக்கு விளையாட்டு போட் டிலா இருக்கும் அதுலெல்லா நாம கலந்துகிட்டு நறையா ஃப்ரெஸ் எல்லா வாங்கிட்டு இருப்போ அப்பற நம்ம புள்ளைங்களுமே அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிள்ளைங்களுக்கும் வெளையாட்டு போட்டி வச்சிரு க்கிறாங்க பிள்ளைங்களும் சேரட்டும் நம்மளும் வெளையாட்டுப் போட்டியில சேர்ந்து ஆ இந்த தடவ பொங்கல வந்து கொஞ்ச சிறப்பா கொண்டாட்லா அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க வருவாங்க நம்ம வீட்டுக் வருவாங்க வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேசுவோம் நம்ம
நிச்சயமா செய்வோ எனக்கும் ஒரு சில திட்டங்கள் இருக்கு அது இல்லாம எல்லாத்தையு சொல்லா இதுல வந்து வெளையாட்டு போட்டிகள்ல்லா இருக்கு சின்ன கொழந்தைங்களுக்கான நடன நிகழ்ச்சிகள் ரொம்ப பெரியவங்க ஆடுறதுங்கிறது அதுல அது எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குமான் தெரியல அதனால குழந்தைங்களுக்குல்லா கொஞ்சோ நடன பயிற்சில்லா குடுத்து ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம்லா வச்சோம்னா கூட எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் பாடத்தெரிஞ்சவங்களுக்கு பாட்டு போட்டி இந்த மாதிரி இது எல்லாமே காணும் பொங்கல் அன்னைக்கு வச்சோம்னா எல்லாரும் ஓய்வுலயு இருப்பாங்க மற்ற இரண்டு பொங்கல் அன்னைக் கும் அவங்க அவங்களுக்கு வீட்ல வேலை இருக்கும் இல்லையா காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாம் கொஞ்ச ஃப்ரீயா இருப்பாங்க அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாமா இந்த திட்டத்த
ஆ கண்டிப்பா வச்சுக்கலா வச்சுக்கலா அன்னைக்குதா வச்சுக்கலா நம்ம ஆ சொல்லிருக்காங்க எல்லாருமே வந்து பேசுறேன்ருக்காங்க நம்ம தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புற ஒரு நாள் உக்காந்து எல்லாரும் பேசுவோ ஆ நல்லா சிறப் பா இது பண்ணுவோ பிள்ளைங்களுக்கு கொழந்தைங்களுக்கு நறையா வெளையாட்டு போட்டி இருக்குது டான்ஸ் மட்டும் இல்லை நடன போட்னது மாறுவேடப்போட்டி அப்புறோ ஸ்பூன் அது இது நறையா போட்டியெல்லா வச்சுருக்காங்க நமக்குமே தனியா அந்த அதிர்ச்ச சக்கரம் அப்படின் சொல்லி சார்ஸ் ச சக்கரம் சொல்லி இந்த தடவ நல்ல சிறப்பா இருக்கும் பாருங்க பொங்கல் விழாவும்
நிச்சயமா பாருங்க நம்ம தீபாவளிக்கு பேச ஆம்பிச்சு பொங்கலுக்கு வந்தாச்சு நம்ம தீபாவளிய ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையு சிறப்பா செஞ்சு முடிப்போம் தீபாவளி அன்னைக்கு நானுமே காலையில பலகாரம்ல்லா முடிச்சு சாமி கும்பிட்டோனே மதியத்துக்கு அசைவம் தான் எங்க வீட்ல அதுக்கே ஒரு பெரிய திட்டொ வச்சிருப்போம் சரிங்க தோழி நம்ம பாப்போம் எல்லாத்தையும் சரியா பண்ணுவோ உங்களோட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்ததுல ஒரு நல்ல திட்டம் வந்தது நம்ம டிரெஸ் எடுக்குறத பத்தி ஆ இன்னு ஒரு இரண்டு நாட்கள்ல முடிவெடுத்து நம்ம ஒரு நாள் போயிட்டு வருவோம் தோழி நன்றி
கண்டிப்பா தோழி நன்றி தோழி நன்றி